ஹலோ
ஆ கேக்குதுங்ளா ஆ சொல்லுங்க கேக்குதுங்ளா
ஹலோ சிஸ்டர் கேக்குதுங்களா
ஆ எனக்கு நல்லா கேக்குது ஒங்களுக் கேக்குதா
ஆ ஓகே சிஸ்டர் எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்குறோ நீங்க
ஆ நாங்க நல்லாருக்கோ என்ன பண்ணிட்ருக்கீங்க
நாங்க அப்டி சும்மாதா வீட்ல உக்காந்து அப்டி வெளிய அப்டி பாத்துட்டு உக்காந்துருக்கோ
சிஸ்டர்
நா சும்மாதா இருக்குறேக்கா
ஆ கொஞ்சோ ச லவுடா பேசுங்க எனக்கு கொஞ்சோ கம்மியா கேக்கற மார்ருக்கு
அப்படியா செரி செரி செரி ஓகே
சரிங்க அப்பறோ இன்னக்கி என்ன டேலா எப்டி போச்சுங்க
எதோ போச்சு பாப்பா இருக்காங்க அதுனால அப்டி பாப்பாவோட அப்டியே போய்றுச்சு
சரிங்க அப்பறோ என்ன ஜாபெல்லா எப்டி போயிட்ருக்கு ஜாபுல
இல்ல இப்போதைக்கு வந்து நா வீட்ல தா இருக்கே ஏனா சின்ன மூணு வயசுல ஒரு பாப்பா இருக்காங்க ல்ல அதுனால வீட்ல தா இருக்கே
சரிங்க சரி அ நானு இப்ப ஜாப் தேடிட்ருக்கே
சேரி சரி
அ நா ஒரு டீச்சிங் ப்ரொஃபெஷன் தா நானு டீச்சர் தா ஆ வப் இப்ப எங்க ஷிப் ஊரு விட்டு கொஞ்சோ இப்ப இங்க இங்க வந்து ஒரு வருஷோ ஆச்சு நம்ம ஊருக்கு வந்து கொஞ்சோ வேல தேடி ட்ருக்கே அதுனால ரெஸ்யூம் குடுத்துட்டு அப்றோ இன்டர்வியூவல்லா அட்டன் பண்ணிருக்கே
சரி சரி ஓகே ஒங்களுக்கு பசங்கல்லா
சொல்லுங்க சிஸ்டர்
ஒங்களுக்கு பசங்கள்லா சிஸ்டர்
அ தம்பி பெரியவே எய்த்து ஸ்டாண்டடு பையே அப்பறோ பாப்பா வந்து செகேண்டு ஸ்டாண்டடு
சரி சரி
ஆ இங்கதா இருக்கோ அப்றோ நீங்க நுங்களுக்கு கொ கொழந்தைங்க
ஒரு கொழந்ததா ஒரு பாப்பாதா இருக்காங்க
ஒரு பாப்பாங்ளா
ஆமா ஆமா
செரி செரி என்ன வயசு ஆகுதுங்க
மூணு வயசு ஆகுது
செரி என்ன வயசு
மூணு மூணு வயசு
செரிங்க செரிங்க நல்லாருக்குங்ளா செரி செரி பேச ஆரம்பிச்சட்டாங்ளா இன்னு இல்லைங்ளா
இல்ல இல்ல நல்லா பேசுவாங்க
செரி செரி நல்லா சுட்டிதனமாருப்பாங்க இந்த மூணு வயசு தான அவங்ளுக்கு டர்னிங் பாய்ண்ட்டு
ஆமா ஆமா நல்லா சுட்டிதனம் பண்ணுவாங்க நல்லா வாயும் பேசுவாங்க சாப்டதா மாட்டாங்க
அதான் அதான் செரிங்க சிஸ்டர் கொஞ்சம் இந்த நோட் டுல்லாம் ஆன்லைன்ல இந்த நோட்டேலாம் இருக்கு எழுதுறதுக்கு அவங்க இங்கே வாங்கி போய் டீச்சிஙு அப்டி எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா
ஆ
ஸ்கூல் போனால் கொஞ்சம் சிரமப்படாமல் இருப்பாங்க அவங்க
ஆமா ஆமா நான் இது வரைக்கு எழுதுறதுக்கு பிரக்டிஸ் குடுக்கல ஆனா இந்த மாதிரி ஆன்லைன் லே நெறைய அந்த பிச்சஸ் வச்சு புக்கல்லா இருக்குல
ஆ
அதேதா வாங் குடுத்து கொஞ்சோ டீச் பண்ணுவே
ஒகே ஒகே செரிங்
சிறிதளவுக்கு ட்ரைனிங் பண்றே
பாப்பா தானே த பாப்பாவா தம்பியா
இல்ல பாப்பாதா பாப்பா
செரிங்க செரிங்க அப்றோம் பம் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு
ஹஸ்பண்டு வந்து ஒரு கம்பெனில சி என் சி கம்பெனில வேல பாத்துட்டு இருக்கா
ஆ ஆ
ஆமா ஆமா நா ஹவுஸ் ஒய்ஃபா சும்மா வீட்லதா இருக்க இப்போதைக்கி
செரிங்க
பாப்பாவ ஸ்கூல் விட்
சொல்லுங்க சிஸ்டர் இன்னைக்கு என்ன ஏதாவது சமையல் எல்லாம் எப்டி இன்னைக்கி
இன்னைக்கு வந்து ரொம்ப பெருசா எதுவு இல்ல மத்யானோ சும்மா சாம்பாரு வெண்டக்கா பொரியலுந்தா
ஆ ஆ செரி
நீ நீங்க என்ன சாப்ட்டீங்க
ஆ நான் காலையில டிபன் செஞ்சே சிஸ்டர் அப்றம் இப்ப வந்து ரைஸ் டொமேட்டோ ரைஸும் அப்றம் மதிய லஞ்சு முடிச்சுட்டோம் ஆம்லேட் போட்டுவிட்டோம் அப்றம் நைட்டுக்கு தான் சமைக்கணும் சிஸ்டர்
செரிங்க செரிங்க ஈவினிங் வந்து டீ காஃபி அந்த மாதிரிதான் குடிக்க மாட்டீங்களா
ஆ டீ குடிப்போம் சிஸ்டர் அது இன்னொரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த ரேஞ்சுக்கு போனா தான் ஒரு ஃபைவ் தேர்ட்டி அந்த ரேஞ்சுக்கு டீ குடிப்போம்
செரி செரி
செரிங்க சிஸ்டர் அப்றம் நீங்கள் இப்போ வேற எதாவது என்ன படிச்சிருக்கீங்க
நா வந்து பி எஸ் சி தா முடிச்சிருக்கே பி எஸ் சி ஸ்வாலேஜி முடிச்சிருக்கே
பி எஸ் சி ஜுவாலர்ஜிங்களா பி எட் ஏதாது பண்ணிருக்கீங்களா
இல்ல இல்ல ஒன்னு பண்ல பி காலேஜ் முடிச்சதுமே மேரேஜ் ஆயிர்ச்சி
பீ எட் எல்லா எது பண்ல ஆ
ஆ ஆ இல்ல பண்ணுல பண்லான்ருக்கும் போது அப்புறம் பாப்பா இருந்தாங்கன் சொல்லிட்டு அப்டியே விட்டாச்சு இனிமேதா படிக்கணு ஆமா வீட்டல வந்து படிக்கதா சொல்றாங்க ஆனா எனக்கு பாப்பாவு வெச்சுட்டு படிக்கிறது இப்ப கஷ்டமா இருக்
ஆமாம் பா பாப்பா வெச்சுட்டு படிக்கிறது ரொம்ப கஷ்டமாதா இருக்குங்க
ஆமா
ட்ரை பண்லா அ என்ன ப பி எட் டு வந்து இப்ப ஆன்லைன்க்கு கோர்ஸ் கூட இருக்கு இல்லைங்களா எக்ஸாமுக்கு மட்டு போனா போது நிறைய இன்ஸ்டியூஷ் னலா அவைலபிள் குடுக்கறாங்க அவைலபிள் பண்றாங்க
ஆமா ஆமா
ஆனா கொஞ்சோ டீச்சிங் ப்ரொபஷன் பி எட் னாலே கொஞ்ச அப்டியே டஃப்பா தா இருக்கு என்னா சின்ன குழந்தைய வச்சுட்டு பண்றது கஷ்டந்தா யாராவது சப்போர்ட் பண்ணா பண்லா நம்ம ஹஸ் பண்டு இது மாரி உங்களுக்கு அந்த பண்ற ஆட் ஒர்க் அந்த மாதிலா பண்றத்துக்கு சப்போர்ட் பண்ணா உங்களால பண்ண முடியு
ஆமா ஆமா ஏனா எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்ச அதுலெல்லா நல்ல இன்ட்ரெஸ்ட்டுண்டு அவங்க அதுலலெல்லாங்கூட ஹெல்ப் பண்ணிருவாங்க இருந்தாலு எனக் நா என்ன நெனச்சன்னா அடுத் த்த வர்ஷோ ஸ்கூல்ல பாப்பாவ சேத்துட்டு அப்பறமா படிக்கலா அப்டிங்கிற மாதிரி நெனச்சிருக்க நாலு வயசுல ஸ்கூலுக் போட்டர்லால்ல அடுத்த வர்ஷ் ப நால் வய்ஸ் ஆயிரு ஸ்கூல் சேர்த்து உட்டுட்டு அப்புறமா ஏதாவது படிக்கணு இல்லனா ஏதாவது வேல
சொல்லுங் என்னங் சிஸ்டர்
இல்ல படிக்குனு இல்லைன்னா எதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்கு அந்த மாதிரி எக்ஸாம் அந்த மாதிரி ஏதாது படிக்கணு அப்படின் நெனச்சி ட்டுருக்கே
ஆமாங் சிஸ்டர் கண்டிப்பாக ஏன்னா இப்ப டி என் பீ சி லா ட்ரை பண்ணுங்க
ஆ ஆமா ஆமா
ஆ டி என் பி சி ட்ரை பண்ணுங்க அ கொஞ்சோ எக்ஸாம்ஸ் எல்லா எழுதிக்கிட்டே இருங்க அட்டென் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்ச நாலேஜ் கெடைக்கு அப்புற உங்களுக் படிக்கிறதுக்கு கொஞ்சோ அப்படியே ஒரு அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கு உங்களுக்கு ஸ்டடிஸ்ல கான்சன்ட்ரேஷன் பண்றதுக்குமே
ஆமா ஆமா
உங்களுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாவே இருக்கு
படிக்கணு நீங்க எதாவது எக்ஸாம் ட்ரை பண்ரிக்கீங்களா
ஆ நா டெத் பாஸ் பண்ணியிருக்கே சிஸ்டர்
அப்படியா
அ டெட் பாஸ் பண்ணிருக் க்கே ஆனா இன்னு ம நிமன தேர்வுக்காக வெயிட் பண்ணியிட்ருக்க அதுக்கு ரெடியாயிட்டுருக் படிச்சிட்டுருக்கன் வச்சுக்கோங்களே
சேரி சேரி அப்ப இந்த லாஸ்ட்டு இந்து அ ஓகே
நா டி என் பி எஸ் சி யு ட்ரைப் பண்ணிட்டுதா இருக்கே படிச்சுட்டுதா இருக்கே
சேரி்ங்க்கா அதுக்கெந்த மாதிரியான புக்கு படிக்கணுன் ஏதாவுது சொல்றீங்களா நா ஏனா இனிமே டைப் ட்ரைப் பண்ணவே இல்ல இனிமேதா ஸ் ஸ்டாட் பண்லான் பாக்றே
அதா சிஸ்டர் நல்லா நியூஸ் பேப்பர் ஜென்ரல் நாலேட்ஜ் அப்சர்வ் பண்ணிக்கங்க சிஸ்டர்
அ செரி
அ நீங்க குரூப் ஒன் கூட எழுதுங்க குரூப் ஒன்னுக்கெல்லாங்கூட மேக்ஸ்ஸு கூட அதிகமா தேவப்படாது
செரி
அ ம ஜென்ரல் நாலேஜ் இது பண்ணிக்கோங்க அப்பறோ தமிழு தமிழ் வந்து கண்டிப்பா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு வந்து நம்ம பண்ணிதா ஆகணு தமிழ்லந்து ஒரு பேப்பராவே இது பண்றாங்க எக்ஸாம்ல
செரி செரி
த அதனால தமிழ்ல கொஞ்சோ பிரிப்பர்டா இருங்க மேக்ஸ் எல்லா ஓரளவுக்கு கம்மியாதா இருக்கு ஒரு தேர்ட்டி கொஸ்டின்ஸு பக்கமாதா இருக்கு தேர்ட்டில ஒரு அதுல மேக்ஸே ஹண்ட்ரடு வந்துரு அப்ற
அ
அ த்ரீ ஹன் அ டூ ஹன்ட்ரடு கொஸ் டின்ஸு ஹண்ட்ரடு இதௌ தமிழ் வந்துரு அப்றோ அ அப்றோ தேர்ட்டி கொஸ்டின்ஸ் மீதி மத்த சப்ஜெக்ட்ஸ்ஸு அப்டியே இது பண்ணி வரு மிங்கிள் பண்ணி வருங்க அனால கொஞ்சோ தமிழு மேக்ஸு அப்றோ ஜென்ரல் நாலேஜ்ல கொஞ்சோ இதா இருந்தாலே ஓரளவுக்கு நம்ம ஸ்கோர் பண்ண முடியு ஆனா இன்னா அதிகமா கொஞ்சோ சிரத்த எடுத்து படிச்சம்னா சக்ஸஸ் பண்ணலா
ஆ செரிங்கா
சேரிங்க அப்றோ என்ன படி படிங்க படிக்க ஆரம்பிங்கன்னா இப்ப எல்லா இந்த காலத்துலல்லா ஒருத்தர் எல்லா சம்பாதிச்சி ஒன்னு பண்ண முடியாது
ஆம் ஆமா அது இப்போ கூட வீட்ல அப்டியே போயிருது டைமு இனி பாப்பாவ ஸ்கூலுக்கு விட்ட அப்றோ
இன்னு என்னப் பாத்தீங்ளா
அ பாத்தே பாத்தே
ஆ மினிட்ஸ்ஸு நா கவுண்ட்டிங் பண்ல
இல்ல நா கவனிச்சிட்டுதா இருக்கேங்கா
அ பேசறது சரியா புரில சேரிங்க சிஸ்டர் சேரிங்க நல்லா சாப்ட்டீங்ளா
ஆ நல்லா சாப்டோ
சேரிங் சிஸ்டர் சேரிங்
ம் சேர் பசங்க என்ன படிக்கிறாங்க
ஆ ம் தம்பி வந் து எய்த்துங்க எல்லா படுத்திருக்காங்க எல்லா இன்னிக்கி த்ரீ டேஸ் லீவ் தானே
ஆமா ஆமா
அ படுத்துருக்காங்க அப்றோ அவப் பாப்பா வந்து சாப்ட்டுட்டு இருக்கா
செரி செரி
சாப்ட்டுட்டிருக்கா அப்றோ அண்ணா வந்து கொஞ்சோ வேல விஷயமா வெளிய பேயிருக்காங்க
ம் சரிங்க்கா சரிங்க இந்த வீட்டுல லீவ்ல இருக்கும் போது சமாளிக்கிறது கொஞ்ச கஷ்டதான
ஆ சமாளிச்சுக்கலா சிஸ்டர் ஏன்னா இவங்கள சமாளிக்கல்லன்னா நம்ம யார சிஸ்டர் சமாளிக்கிறது அப்பற வேற வழி இல்ல சமாளிச்சுதா ஆகணு என்ன நாம்மலா இருக்கும் போது நம்ம பெரிம்மா வீடு அத்த வீடு மாமா வீடுன்னு போனோ இப்ப வந்து நம்ம வீட்டுக்குள்ளாரே வச்சு சமாளிக்க வேண்டியதா இருக்கு வேற ஒன்னு இல்ல
ஆமா ஆமா கொஞ்ச கஷ்டந்தா அது ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா அப்டியே ஒரு ரொட்டீனா அந்த மாதிரி நடந்து
ஆமாங்க சிஸ்டர் அதுவே சரியா இருக்கும் அவுங்க படிக்கறது அப்பற ஹோம் ஒர்க் பண்றது அப்பற இப்டி ஏதோ அப்பற நம்ம வீட்டு வேல அப்டியே ரெகுலரா நம்ம மிஷின் மாரி ஒர்க் பண்ணிட்டேதா சிஸ்டர் இருக்கணு
ஆமா
அவுங்களுக்கு லீவ்னாலு நமக்கு லீவ் கிடையாது இல்லிங்களா
ஆமா ஆமா அது சரிதா சரி அது இப்போ கொஞ்ச கஷ்டமா தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்பற இன்னு வளர்ந்துட்டாங்கன்னா இந்த டைம் எல்லா கொஞ்ச மிஸ் பண்ற மாதிரி தா இருக்கு
ஆ சரிங்க சிஸ்டர் சரிங்க அப்றோ உங்களுக்கு நார்மல் தானா இல்ல சிஸேரியன் பண்ணுங்களா
இல்ல நார்மலா தா பிறந்தாங்க பாப்பா
ஓகே சிஸ்டர் உடம்பெல்லா நல்லாயிருக்குல்ல உங்களுக்கு ஓகே சிஸ் நாங்கல்லா சிஸ்சேரியன் பண்ணி எல்லா வெயிட் போட்ட சிஸ்டர்
அப்டியா இல்ல நா வந்து வெயிட் போட மாட் எல்லாரு பிரெகனன்சி டெலிவரிக்கு அப்பறமா எல்லாரு வெயிட் ஆயி போட்டுருவாங்க அப்டின்னு சொல்றாங்க ஆனா நா வந்து வெய்ட்லாஸ்தா ஆன மாதிரி இருக்கு எனக்கு
வெயிட் போடுல ஆ பரவாயில்லைங்க சிஸ்டர் நல்ல ஒரு ஒரு கடவுள் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நாங் குறைக்கலானாலு குறைக்க முடில ஏன்னா ரெண்டு பேபி ஆயிடுச்சு இல்லிங்களா ஆ கோ ஆபா ஆப்பே ஏறுது இறங்குது ஒரு ஸ்டாப்லா இருக்க மாட்டங்குது நாமளு டயட் ஆயிறோ அது ம் பண்ணலான்னு ஆசையா தா இருக்கு ஆனா நமக்கு ஹெல்த் அந்த அளவுக்கு ஒத்துழைக்கணு இல்லைங்களா
ஆமா கண்டிப்பா
ஆமா சிஸ்டர்
சேரிங்க சிஸ்டர் பேசுலா
சொல்லுங்க சிஸ்டன்